வணக்கோங்களா
ஹலோ
வணக்கம் நல்லா இருக்குறீங்களா
நாங்க நல்லாருக்கோங்க நீங்க நல்லாருக்கிறீங்களா
ஆ நல்லா இருக்குறோ பசங்கல்லா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா எல்லாரு நல்லா இருக்குறாங்களா
ஏ பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க
செரிங்க எப்டிங்க பசங்கல்லா ஏதாது வெளையாட்லேல்லா சேந்துக்கறாங்களா ஆ எப்டி என்னென்ன மாரி வெளையாட்லல்லா சேந்துக்கிறாங்க
ம் பையங்க வந்து வாலிபால் கபடி சேந்துருக்கிறாங்கோ
சேரிங்க அப்புற எங்க வீட்லயும் அதே போல தான்ங்க பாப்பா வந்து கோ கோ கபடி இந்த என்னா ஃபோர் வாழ்ட்டு இந்த மாதிரில்லா நிறைய சேர்ந்தருக்கறாங்க நிறைய சேர்ந்து பரிசுகளு நறைய வாங்கிருக்கிறாங்க அப்புற என்னன்னா முதல்லல்ல நாம எல்லா சிறுசா இருக்கையில விளையாடுறதுக்கெல்லா அதிகமா வுடமாட்டாங்க விளையாடு உள்ளி நாலு வீட்டுல வந்துட்டு நம்ம இந்த நொண்டி கபடி ஆ பல்லாங்குழி இந்த மாரி விளையாடுவோ ஆனா இப்பல்லா வந்து பாத்தீங் ன்னா விளையா ரொம்ப கம்மி ஆயிருச்சு இல்லலைங்களா
ஆமாங்க உ எங்க பையனுமே சிலம்பத்
சொல்லுங்க
சிலம்பத்துல போய் விளையாண்டு உ உ இன்மாரில்லா வாங்கிட்டு வந்டிக்கறப்படிங்கள
அது சேரி உ அப்புற சின்ன பைய்யனல்லா நல்லா விளையாடுவா பிள்ளீங்களா ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ஸிலில்லா சேருவாங்களா
ஆ சின்ன பையன்தானுங்க இப்பதா கராத்தேல சேரனு சேர போறாப்படிங்க
செரி செரிங்க பசங்கலெல்லா நல்லா வெளையாட்டுல எல்லா சேர்த்து உடுங்க ஏன்னா ஒ ஒடம்புக் க்கு வந்து ரொம்ப நல்லது கூட வெளையாடும்போது நா வெளையாடும் போது நல்லது அப்டின்னா ஸ்கூல்ல வந்து வெளையாடுறாங்க வீட்ல வந்து வெளையாடுறாங்க என்னன்னா இப் பாத்த பசங்கல்லா ஃபோனு அத இதயு பாத்துட்டு அதிகமா வந்து வெளையாடுறது எல்லா உட்டார்ராங்க பாத்தீங்கன்னா கை காலுக்கெல்லா ஒரு எனர்ஜி இல்லாம போயிருது ஆ மொ மொதல்லையெல்லா வந்து நம்ம எல்லா நல்லா வெ வெளையாடுவோ இப்பெல்லா வந்து கொழந்தைகள்லா மொபைல் வந்ததுக்கு அப்பற மொபைல பாத் பாத்துக்கிட்டு வெளிய வெளையாடுறது இல்ல அது பாத்தீங்கன்னா ஒடம்புக்கு கண்ணுக்கு எல்லாமே கெடுதலா இருக்குதுங்க அதனால பசங்கள எல்லா முடிஞ்ச அளவுக்கு வெளையாட சொல்லணு இல்லைங்களா
ஆமாங்க வெளையாண்ட தா ஒடம்புக்கு மைண்டிக்கா ஒரு ரிலாக்ஸ்சேஷன் கெடைக்கு
ஆமாங்க அப்பற நீங்களு கூட சேர்ந்து பசங்க கூடல்லா வெளையாடுவீங்களா எப்பிடி
ஆ பசங்கலா சேர்ந்து மட்டை பந்து அ உ பூ பந்தெல்லா வெளையாண்டிக்கெழம லீவு இல்லைங்களா நாங்கல்லா
ஆமாங்க அப்ப வெளையாடும் போதுதா அவுங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்குங் ங்க ஸ்கூல்ல வேற என்னென்ன விளையாட்டுகள்லா சொல்லி குடுக்குறாங்கங்க
ஸ்கூல்ல வந்து கபடி கொக்கோ த்ரோ உ த்ரோ பாலுங்க வாலி பாலு ஃபுட் பாலுங்க யா சொல்லி குடுக்குறாங்கங்க உங்க ஸ்கூல்ல எல்லா என்ன சொல்லி குடுக்குறாங்க
ஸ்கூல்லயு வந்து கபடி கொக்கோ போர் வாள்ட்டு அந்த ஆ கத்திச்சண்டை மாரி ஒரு வெள வெளையாட்டுங்க அது என்னனு சொல்றதுல எல்லாமே சொல்லி குடுக்குறாங்க அப்பற வெளிய கூட்டி போறாங்க ஆ கூட்டிட்டு போயி வேற பள்ளிக்கூடத்துல கூட்டிட்டு போயிமு வெளையாட வச்சி கூட்டிட்டு வர ர்றாங்க பற நேஷனல் லெவல்லு அந்த மாரி எல்லா போவாங்க அப்பற ரன்னிங் ரேஸு பாத்தோம்னா ஒரு சில டைம்ல இந்தஸ் போர்ஸ் மீட்டுன் ஜொல்லி வெப்பாங்க அதுல வந்துட்டு நெறையா கொழ்ந்தேகள்லா வந்து வெளையாட்டுக்கு சேத்து வுட்டு நல்லா ம் வெளையாட்றது எல் எலா ஆ பழய மாரி கொஞ்சு ஒடம்பெல்லா வந்து ஆருக்கிமா இருக்கு இப்ப கொழந்தைகள்ளா கொஞ்சு வெளையாட்டே மறந்து போய்ருது ஏனா நாமளு வீல வந்து வந்தாங்குனா கூட வந்து ஒர் கொஞ்சு நேர் நாமளு வெளையாடணு அதுக்கப்ற என்ன பண்ணுன்னா ம் பசங்கோட சேந்து வெளையாட சொல்லி் குடுக்குண் ஏனா வீட்ல இருக்கும் போது மொபைல் அதிகமா பாத்தாங்னா கண் பார்வையும்மு அவ் பாதிக்கப்பட்ரு அதனால போயி நல்ல ஆரோக் இயம்மா ஓடி ஆடி வெளையாண்டு அந்த ஒடம்புல இருக்குற வேர்வை எல்லா வெளிய வர்றளவுக்கு நல்லா வெளையாண்டாங்க அப்டின்னா அந்த கொழந்தைகளுக்கு வந்து ஒடம்பும்வர் ரோக்கியமா இருக்கு மனசு ஆரோக்கியமா இருக்கு எந்தன் பின்னாடி வந்து எந்த விதமான ப்ரச்சனைகளையுமே அவ்ங்கவ் இங்க பாதிக்காம பாத்துக்கலா ஆ அந்த மாரி ருந்து கொழந்தைகளுக் சொல்லி் குடுக்குணு நாமதா
ஆமாங்கனா அங்க அங் வெளையாடிட்டு வந்தாவே ரொம்ப டயாட் ஆய்டுவாங் வந்தரேமே சாப்புட்டு தூங்கிட் வாங் இப்பத்த கொழ்ந்தைகலா அந்த மாய் எங்யு வெளையாறாங்க நாம் அது கட்டம்மா அனுப்புனாத்தா அத் வீட்லுந்துவே வெளி வெளையாட்றாங் இலினு வீட்டுக்குள்யேத்தா எர்க்றாங்கோ
ஆமாங்க
அன் வெளையாண்டாவே அவிங்ளுக் வந்து நெறையாயே தெரிஞ்சுக்குறாங்க அந்த காஸ்லே வெளையாண்டாங்ணா ஈட்லே எழுதுல எல்ஜாங்னா இந்த பாய்ண்ட் இங்க போய் வுலுகும்னா அங்க போய் வுலுகும் ஒர் கனுப்பி வெப்புங்க இப்பல்லா ஒரு விளையாட்டு மநமா இல்லிய்ங்க
ஆமாங் அதுவேணா கரட்டு தேனுங்க ஏன்னா பப் வந்து பசங்களுக்கு வந்து அந்த காலத்துலருந்து வெளையாட்டு அந்த் இதெல்லா வந்து எல்லாமே மறந்து போய்ர்து அ வெளையாட்றதுக்கு சொல்லி் குடுக்குறோ ஆனா எங்கிங் சொன்ன வேச்சு கேக்குதுகா எல்லா அது அதுக்கு வந்து இல்லா ஃபோன பாக்கற்து டிவி பாக்கற்து இதேவேதா பெருசா நெனச்சுக்குது அதுவா நாம வந்து வெளையாடு வந்து சொல்லி் குடுக்குணு வீடலே வந்து வருப் இப்டி வெளையாடு கூட வந்து இப்பு என்னன்னா நெறைய பெற்றோர்களே வந்து மொபைல பாத்துக்குறாங்க மொபைல் பாட்டு உக்காந்துக்குறாங்க அந்த கொழந்தைய் கூட பேசுறக்கு கூட நேரமில்ல அப்படிங்கிற மாரி எதார் த்தாங்க அதுனால கொழந்தைகளு என்ன பண்றாங்க ஏதாவ்து வேல செய்ணு அப்படின்னா கொழந்தைககிட்ட மொபைல குடுத்து போட்டு உக்குதுக்கறாங்க இல்லைஆ
ஆமாங்க அய் வெளையாரு நாள் மத்தய் நம சேந்தி வெளையாண்டாத்தா அங்க தோத்தாலு கூரோ அந்து பாடங் கட்டுக்குறாங்க இப்பத்த கொழ்ந்தை வந்து தோல்விக்கண்டாவே பயப்படுத்துகோ
அஅப் நால் பேர்த்துக்கு ப்ளான் வெளியே போய் வெளையாண்டாத்தா நம் தோல்வி அல்ஜாலுமே பரவால்ல மெனி வெளையால்ல புதுசா ஒருக்கம் போயும்போது தோத்தாலு அழுகுறாங்கோ இன்ஜால் நம்ம பண்ண கூடாது வெளையாடத் வெள்ளஸ் உள்ளே வுடுவானுங்கோ நம்ளு சொல்லி தராணு
அதைய வந்து நாம தா சொல்லிக் குடுக்கணு தோத்தாலும் பரவால்ல நீ வந்து நல்லா வெளையாற் ற அப்டின்னு நாமளும் வந்து ஒரு அந்த கொழந்தைகளுக்கு ஒரு ஆர்வத்த ஏற்படுத்தணுங்க அப்ப அந்த மாரி வெளையாடும் போது அவங்களுக் கென்னதுன்னா எல்லாமே மைண்ட்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு நல்லா ஆ இருக்குங்க அது மாரி நாமளு சொல்லி குடுக்கணு சொல்லி குடுக்கும் போது என்ன அப்டின்னா கொழந்தைகளுக்கு வந்து இந்த இந்த வெளையாட்டு அதாவது பெற் பெற்றோர்கள் முதல்ல இந்த மொபைல வந்து எடுக்குறத விட்டுட்டு கொழந்தைக கூட ஒரு கொஞ்ச நேரமாவது வெளையாடனு அவுங் எதாவது கொஞ்ச பேசணு அந்த மாரி எல்லா சொல்லிக் குடுக்கணு நாமளு நம்மளுக்கு தெருஞ்ச அந்த பழங்க காலத்து வெளையாட்டுகளை எல்லா சொல்லி் குடுக்கும் போது அவங்களும் வந்து ஆர்வமா வெளையாடுவாங்க ஏன்னா பெற்றோர்களே வந்துட்டு மொபைலப் பாட்டு கொண்டு கீழ அப்புறோ கொழந்தைகளும் அதைத்தா செய்வாங்க நம்மளுக்குமே வந்து கொஞ்சோ வெளையா அவு அவுங்கோ கோட சேந்து வெளையாண்டம்னா நம்மளுக்கும் கொஞ்சோ கொ ஆரோக்கியமா இருக்கு நம்ம ஒடம்பும் நல்லா இருக்கு அந்த மாரி நெனைச்சிட்டு நறையா பெற்றோர்கள் பாக்குற நானும் பாக்குற எனக்கு தெருஞ்சு நறையா வந்து அவுங்க வீடப் ம் பெற்றோர்களும் கூட சேந்து கொழந்தைக கூட சேந்து வெளையாடுறாங்க அந்த மாரி இருக்கோணுங்க அப்டி இருந்தாத்தா கொழந்தைக வந்து இப்ப அவ அவுங்க ளே வந்து மொபைல் பாக்கறாங்க நாமளும் பாக்கலா அப்டிங்கறது இல்லாம அவுங்கள் நம்மகோட வெளையாட வர் ஆனா நாமளு வெளையாடலா அப்டிங்கறவங்க எண்ணம் வரும் இல்லைங்களா
ஆமாங்க இப்ப வெளையாடுறதுனாலதா நல்லா இலைய துளிப்பு உருளை இலை நல்லா இருக்குதுங்க நோய் அப்செட்டி எல்லா நல்லா அடையடிக்கதுங்க
ஆமாங்க அது வந்து என்னன்னா வெளையாடும்போது உங்களுக்கு என்னன்னா நல்லா பசி ஆகு நல்லா சாப்புடுவாங்க ஆனா இந்த மொபைல் எல்லா பாத்துட்டு எதாவது வெளையாடாம உட்காண்டே இருந்தாங்கனால அது வந்து பசியாகாது சாப்புட முடியாது அது வந்து பாத்தம்னா கொழந்தைகளுடைய ஒடம்பும் பாதிச்சிரு மனனையும் பாதிச் சோ அந்த மாரி ஒ அந்த மாரி இருக்கு
அப்டியே வீட்டு ஆமாங்க வீட்டுக்குள்ளேயே வெளையான்டாலுமே அ இந்த செஸ்ஸு கேரம்மு டேபிள் டென்னிஸ்ஸு அந்த மாரி போன்ற வெளையாட்டு வெளாடுங்க இந்த வீட்ல உக்காந்தா ஒன்னு டிவி இல்லினா மொபைல் தா நோன்றாங்கோ அப்டி நோண்டாம அ மூளைக்கு வேலை தர கூடிய செஸ்ஸு கேரம் போடு அ டேபிள் டென்னிஸ்ஸு இதுல மாரி வெளையாட்டு உள்ளயே உக்காந்து வெளையாடுற மாரி நமக்கு இருங்குங்கோ அதுகளுக்கு நான் கொழந்தைக்கு சொல்லி தரோனும்
ஆமாங்கோ அப்பெல்லா வெளையாடைல பாத்தோம்னா இந்த ஸ்கிப்பிங் எல்லா வெளையாடுறதுக் சொல்லி குடுக் ப்பாங்கோ அத அ ஸ்கிப்பிங்கு அப்புறோ அந்த ரிங்குன் சொல்லுவாங்க அது அந்த மாரி எல்லா வந்து நறையா வெளையாட்டுகள் புதுசு புஸ் சா சொல்லி குடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்பல்லா வந்துட் ட்டு அந்த வெளையாட்டுகள கொழந்தைகளே ஆர்வமா கத்துக்க மாட்டேங்குதுங்க அதனால நாம என்ன பண்ணோ அப்டின்னா இந்த கொழந்தைகளுக்கு வந்து கூட நாம வெளையாடுறது மட்டு இல்லாம அந்த கொழந்தைகளுக்கு உண்டான ஆர்வத் கொடுணும் எங்க பாப்பா அப்படித்துங்க எல்லா விளையாட்டுலும் நல்ல விளையாடு வாழுங்க எல்லாத்தலயும் நிறைய பரிசு எல்லா வாங்கிட்டு வந்திருக்கறாங்க பையனும் அதே போலதான்னங்க பரிசு எல்லா வாங்கிட்டு வந்திருக்கறானுங்க வீட்டுல இருந்தாலும் வாக்கிங் போவாங்க ஆ ரன்னிங் அப்படியே ஓடுவாங்க அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க
ஆமாங்க கா கால் காலைல எந்திச்சு கொஞ்ச விளையாட விடுவணுங்க எப்ப பாரு படிப்பு படிப்புன்னு படிப்புலேயே இருக்க கூடாதுங்க கொஞ்ச நாள் காலைல எழுந்துச்சு உள்ள சாயங்கால வந்த உடனே கொஞ்ச நேரம் விளையாட கொடுத்தா அவங்களுக்கு மனசு நிறைவா இருக்கு அதா அ ய போய் படிக்க செய்வாங்க
ஆமாங்க உங்க குழந்தைகள் நல்லா விளையாட சொல்லுங்க ஆரோக்கியமா இருக்க சொல்லுங்க சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுங்க அப்புறமா கூப்ட்டு பருங்க
சரிங்க